ஆ நா சும்மாதா இருக் நீ என்ன பண்ணிட்ருக்க
நா இப்பதா காபி குடிச்சிட் ட்டு வந்த
ம் ஓகே ஓகே நா கூட இப்பதா டீ குடிச்ச
ம் செரி ஃப்ரீயாதா இருக்கியா
ம் ஃப்ரீயா தா இருக்க ஃப்ரீயா தா இருக்க சொல்லு
ம் இல்ல ஏந் தங்கச்சிக்கு வந்து படே வருதா அதா ஏதாது சர்ப்ரைஸ் பண்லானு இருந்த
அ ஹ சூப்பர் சூப்பர் ஆ கண்டிப் ஃபை டே குடுக்லாமே ஆக்சுலி அவளுக்கு என்ன ஐட்டம் புடிக் கு அத மாரி யோச்சிக்கோ அவ எந்த டைம்ல தூங்குவா ஆ
ம் ஆமா ஆமா அவ காலேஜ் போய்டுவாள அந்த டைம் பாத்து எதாது ப்ரிப்பேர் பண்ணி வக்கலானு இருக்கே வீட்ல
நல்லது நீ ஆனா முன்னாடியே பிளான் பண்ணிக்கோ என்னென்ன பண்ண போறோன் சொல்லிட்டு என்ன பண்லா எந்த டைம்ல அவ வருவா அந்த டைம்ல பண்ற மாரி பாத்
ம் ஆமா ஆமா கரெக்ட் தா அன்னைக்கு கூட எங்க வெளிய போறேன் சொல்லிருந்தா வ ஃப்ரெண்ட்சோட சரி அவ போயிட்டு வந்ததுக்கடுத்து ம் போயிட்டு வந்ததக்கத்து அப்டே ரெடி பண்ணி வச்சிட்லா வீட்டுக்கு வந்தோன்னே சர்பரைஸாருக்குல அந்த மாரி யோசிச்சிருக்கே
நல்லாருக்கு ஒரு ஏஜ் வரைக்கு தா இந்த சர்ப்ரைஸ்லா கெடைக்கு அதுக்கப்றலா கெடைக்காதுல்ல
ம் ஆமா ஆமா கரெக்ட்டு தா கல்யாணலா ஆயிடுச்சுன்னா சுத்தமா கெடைக்காது
நமக்கு வந்து அவங்க பர்த்டே ம நம்ம படே மறந்துருவாங்க அதா பெரிய சர்பிரரைஸாருக்கு
ம் ஆமா ஆமா கரெக்ட்டு தா நமக்கே சர்ப்ரைஸ் வந்துரு
ச்சமாரி அப்ரோ என்ன பண்லான் கேக் இருக்குல அவளுக்கு என்ன தீம் புடிக்கு என்ன ஃப்ளேவர் புடிக்குனு அதமாரி
ம் ஆமா சாக்லேட் கேக் தா சாப்டுவா அது வாங்கி வச்சுக்ணு அந்த மாரி சில்வர்ல ஏதாச் வாங்லான் இருக்கே செயினு ரிங்கு அந்த மாதிரி
ம் நல்ல ஐடியா தா இப்ப காலேஜ் போறா சொன்னாரு சொல் ப்றன்ன இப்ப நா செயின் வாங்கிட்டோ ரெகுலரா யூஸ் பண்ணி வந்தாவுலுமே
ம் ஆமா ஆனா அவகிட்ட ஆல்ரெடி செயின் இருக்கு இல்லாட்டி கம்பல் மாரி பாக்லாமானு இருக்கே ஆனா அது ரேட்டு ஜாஸ்தி ஆயிடு இல்ல
ரேட் அதிகமாவு ஆனா ரெகுலர் யூஸ் பண்ணுவால்ல அவ ரிங் இந்த மாரி யூஸ் பண்ணா இயரிங்ஸ்லா ம் ம்
டிசைனாருக்கு ஒன்னு இயர்ரிங்ஸ் வாங்குணு இல்லாட்டி பிரேஸ்லெட் மாரி எதாச்சு வாங்குணு
நல்ல ஐடியா தா சில்வர்ல இப்ப இன்வெஸ் பண்றதுமே நல்ல ஐடியா தா சில்வர் தா ரேட் ஏறிட்டேருக்கே
ம் ஆமா ஆமா
ம்
டு சில்வர் யூஸ் பண்ணா நல்லது கூட ஒடம் டம்புக்கு பாடி கீட்லா அப்சர்வ் பண்ணு அப்டின் சொல்லுவாங்க
ஆ நானு அதா யோஸ்ச்சே ஹீட் ஹீட்டெல்லா கொறைக்குன்ட்டு அதனால் தானே நம்மளே கொலுசு கன்ஃபார்மா போடணுன் சொல்றாங்க
ஆமா ஆமா நாங்கூட வெச்சிருந்த ஒரு கொலுசு ஆனா நா யூஸ் பண்ணதே இல்ல
ஏ இல்ல போடு எப்பயுமே நமக்கு வந்து ஹீட்ட ரொம்ப கொறைக்கு ஒடம்பு ஹீட்டெலா வெள்ளி யூஸ் பண்ணா
ஆமா ஆமா ஹீட்டுனா ஒன்னு ஞாபக வருது இன்னைக்கு ரொம்ப பயங்கரமான ஹீட்டு் சென்னைல
ஆ ஹ இங்கயு அப்படிதா இருக்கு வெயிலு அடே இத்தன நாளா நாலு நாளா மழ பேஞ்சுதா கொஞ்ச நல்லா இருந்துச்சு இந்த காஃபிய குடிச்சு முடிச்ட்டு உக் க்காந்துருக்கே அப்டியே வேர்த்து ஊத்துது ரெண்டு டைம் இனிமேல் குளிக்க ஆரம்பிக்கணுந்தா போல
ஆமாமா குளிச்சுட்டு வந்த பிறகு செமையா சூடா இருக்கு
ம்
ம்
இன்னோரு ரண்டு மன்த் தான அப்பற எல்லா சரியாயிடுன் நெனைக்கிற இல்ல
ம் ஆமாமா இந்த தீபாவளி வந்தா மழ வருன் சொல்லி கேள்விப்பட்டே ஆனா அந்த மழையே காணோ
இப்பெலா வந்து சீசன் மாறி போயிடுச்சு கிளைமேட்லா எல்லாமே மாறிடுச்சு
ம் ஆமா ஆமா கரெக்ட்டுதா
ம்
ம் சரி நீ ஃப்ரியா இருந்தனா சொல்லு நம்ம ஒரு நாள் வெளிய போய்ட்டு எதாச்சு பாக்லா
கண்டிப்பா நா சொல்ற ஃப்ரீ ஆயிட்டு நம்ம போயிட்டு ஒர்க் எப்டின்னா சு கோ நா காலைலயே சொல்ற காலைலயே கேளம்பிட்டு கேக் ஆர்டர் குடுத்துருவோ இந்த டேஸ்ல இந்த மாரி தீம்ல வேணுன் சொல்லிட்டு அப்டியே ஜுவல்ரிக் நீதா ஆனா நீ வந்து என்ன வாங்க போற எ ரிங்கா இயரிங்கா
ஆமா அங்க போய்ட்டு எந்த டிசைன் நல்லாருக்குன்னு பாத்து அந்த ரேட்டெல்லா பாத்து கொஞ்ச வாங்கிக்கலா
ஓகே பட்ஜெட் பிளான் பண்ணிக்கோ
ஆமாமா ஆமா த்ரீ தௌசண் வெச்சிருக்கே இப்போதைக்கு அந்த இயரிங்ஸ்க்கு அந்த இதுக்கு மட்டு கேக்குக்கு தனியா பாக்கணு
ஓகே ஓகே அப்றோ டெக்கரேட்லா பண்ற மாரி எதாச்சி ஐடியா இருக்
ஆமாமா டெக்ரேட்லா பண்ணனு இந்த பலூன்ஸ்லா வெச் சு டெக்ரேஷன்லா ஃபுல்லா பண்ணணு
ஓகே அப்பனா வந்து அவ காலேஜ் கெளம்புன கையோட நீ அந்த வொர்க்க ஸ்டாட் பண்ணிடு
மாமாமா அவ களம்ன ஒன்ன ஸ்டாட் பண்ட்டா தா கரக்டா இருக்கு டைம்மு
ம்
ம் ஓகே நீயு வா பட்டேக்கு வீட்டுக் வா
பண்ணிட் நா வராம் உட்ருவனா
ம்மாமா கண்டிப்பா வந்துடு போன வாட்டி மாதி பண்ணிடாதே போன வாட்டி ஏதோ வேலருந்து துன் சொல்லிட்டியே
சிச்சுவேஷன் நமக்குதா ஆகுது திடீர்னு சொல்ல முட்லே ப எப்டி இருக்குதுன்ட்டு
ஆமா வீட்ல யாரோ வன்ட்டாங்கன் சொன்னேல்ல போனவாட்டி
ம் சடனா கெஸ்ட்டுல்லா வீட்டுக்கு வந்துர்றாங்க சொல்லாம கொள்ளாம
ம் இப்பவே நீ சொல்லி நீ இன்ஃபாம் பண்ணி வச்சுரு உ ஹஸ்பண்ட்கு
அவர்ட்ட சொல்லீலா ம் அவரு ப்ரச்னல்ல திடீர்னு அன்னிக்கு கெஸ் ட்டு வன்ட்டாங்க இல்லா லாஸ்டைம் நா வந்துருப்பே
ம் ஆமா ஆமா பாரு அப்றோ பசங்களயூ கொண்டு வா கூப்ட்டு வா ம் அதுதா நீயூ கூப்ட்டுவா எல்லாரூ வாங்க ஃபேமிலியா வாங்க
ஜாலியா இன்னிக்கு ஒன் டே பார்ட்டி பண்ணில்லா
ம்மாமா நமக்கு பார்ட்டி பண்றதுக்கு டைமே கெடைக் க்க மாட்டேகுது
ம் கண்டிப்பா வந்துர்றே அப்றோ வேறெதாச்சூ டின்னர் எதாச்சு அவுட்டிங் அந்த மாரி ப்ளான் பண்லாமா இல்ல வீட்லயே ரெடி பண்ணிருவோமா நம்ளே
ஆ கேக் கட் பண் பண்ணிட்டு வீட்ல ஏதாத் து வாங்கிக்லா ஆர்டர் போட்டுலா நம்ம
ஆமா எல்லாரயூ கூட்டிட்டு வெளிய போறது கஷ்டமாருக்
ம் ஆமா அதுக்கே டைம் ஆயிடூ கேக் கட் பண்றதுக்கே பே பேசிட்டு சிர் சிர்ட்டு டைமாயிடூ
ம் ம் ம் ம் கரெக்ட் தா நீ சொல்றதூ ஆ நம்ம அதுவுமே ப்ளான் பண்ணிக்கிட்டோ டின்னருக்குமே எப்டின் வச்சுக்கோயே ஈவ்னிங் போலயே என்னென்ன வேணூ யார்யாருக்குன் கேட்டு ஆர்டரு ஆட் கார்ட்ல ஆட் பண்ணி வச்சுட்டு ஒரு செவன் ஓ கிளாக் போல எல்லாரு அங்க ஆடர் போட்டுவுட்டுருவோ
ம் ஆமா கரெக்டான ஐடியா தா இதூ
ம் நா எனக்குலா அன்னிக்கி ஸ் இருக்காங்கல டைம்கு சாப்பாடு குடுக்கணூ
ம் ஆமா கிட்ஸ் இல்லாம இன்னொரு ஃப்ரெண்டு கூட வரா அவளூ க கிட்ஸ்லா இருக்கு அதுவும் பாக்கணு அவங்க என்ன சாப்டுவாங்க ஆளாளுக்கு என்னென்ன சாப்டுவாங்கன்னு பாத்து வச்சுக்கணு
ஆஹ் எல்லாரயு கேட்டுட்டு அதுக்கு ஏத்த மாரி பிளான் பண்ணிப்போ
ம் ஆமா அதுக்கு வேற சைடா மணி வேற ஒதுக்கணு போலயே நா
ஆமா அப்புறோ பார்ட்டி வைக்கணு சர்ப்ரைஸ் பண்ணு சொல்ற நீ தா இல்ல தங்கச்சிய ட்ரீட் வைக்க சொல்லிற்லா உட்ரு
அவ எங்க வய்ப்பா அவளுக்கே சர்ப்ரைஸ் ஆயிடும் அப்புறோ
அஹ் அவளுக்கு இதுதா பெரிய சர்பரைஸா குடுத்துருவோமா னா
உம் நல்லா இருக்கு இதுவு அப்புற என்ன செருப்ப கலட்டி அடிப்பா யாரடி கேட்டா இதெல்லான்ட்டு
உம் உம்
ம் சாப்ட்டாச்சா நீ
உம் சாப்ட்டாச்சு அடுத்து நா டின்னர் செய்ய போனு அங்க என்னா டின்னராச்சு மெனு
உம் நீ டின்னர் வந்து ரோட் ட்டி வச்சுக்கலானு இருக்கே
ரொட்டி
உம் சைடுடிஷ் வந்து சட் னி சாப்பிட்டுக் குடுவாங்க வீட்டு்ல தேங்கா சட்னி அரச்சு ரொட்டியோட சாப்ட்டுக்கலா
ஆஹா ஈஸியா வெயிலுக்கு வேல முடிஞ்சிரு
ஆமா குருமா கூட இருக்கு மத்தியான செஞ்சது அதுவு வச்சுட்ட அது கொஞ்ச சட்னி கொஞ்ச
கே
உம்
ரைட் நானு சட்னியா ரெடி பண்ணிக்கிற ஈசி கேன்ன ஐடியா கொடுத்துட்ட
ஆமா ஆமா அதா ரொம்ப கஷ்டப்பட்டு மென்க்கட்ட வேணா என்ன இருக்கோ அத வச்சு சமாளிக்க வேண்டியது தா
வெயில் டைம்ல எதுவுமே செய்ய முடியல நின்னு கிச்சன்ல
உம் ஆமா அவ்ளோ அண்ணலா இருக்கு உம் கொஞ்ச நேரம் இருந்தாலே கொஞ்ச ஏ சி போட்டு வச்சுக்கணு ரூம்ல கொஞ்ச நேரம் வேல பாத்துட்டு அப்படியே ஏ சிக்கிட்ட போய் நின்டுக்கனு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கே நாலா
நா என்ன தெரியுமா பண்றே இப்போ கிச்சன் கவுண்டர் டாப் இருக்குல்ல அது மேலயே வந்து ஒரு ஃபேன் வச்சுடுறது
உம் இது கூட நல்ல ஐடியாவா இருக்கே
ஆ இல்லனா எனக்கு எனக்கு சம்மர்ல வந் து சளி பிடிக்குது வின்டர்ல கூட சளி பிடிக்காது இப்ப சளி பிடிச்சிருது இந்த வேர்வையால
ம் ஆமா ஆமா எனக்கு வந்து எப்பவுமே சளிதா இருக்கு
விடுறே நீ வேனா அந்த ஃபேன் கூட ஆர்டர் பண்ணிக்கோ
ம் ஆமா எனக்கு கன்றி விடு நா கூட பாத்தேன் நானு என்ன பாக்கும்போது தௌசண்ட் என்னமோ வந்தது
இல்ல நா வாங்குனது வந்து கம்மிதா ஃபோர் ஃபிஃப்டி தா பட் ஆனா பேட்ரி கெடையாது
ம் ஆமாம பேட்ரினா ரொம்ப விலையா இரு க்கு ஜாஸ்தியா
உம் அது மாரி வாங்கோ நீனு
உம் அனுப்பி விடு இந்த கேக் கூட இதுல எங்க ஆர்டர் பண்றதுன்னு தெரியல நேரா போய் பாக்கலாமா இல்ல ஆன்லைன்லயே கஸ்டமைஸ்
எனக்கு தெரிஞ்ச எனக் தெரிஞ்ச ஹோம் பேக்கர் ஒரு த்தங்க இருக்காங்க செமையா பண்றாங்க
ம் உம் ஓகே ஓகே அவுங்க நம்பர் இருந்தா அனு ப்பி விடு நா
நா அம்ச்சுவுடுறேன் ஓகே அவங்கள் ட வந்து ம அ ஹெல்தியான கேக்லாம் இருக்கு வீட் யூஸ் பண்ணி மைதா இல்லாம செமையா இருக்கு டேஸ்ட்டுமே நல்லா இருக்கு
உம் அப்பன்ன ஓகே தான் ஆர்டர் பண்ணிக்கலா
உம் நீ என்ன பண்றனா சாம்புள்கு இகுல்லா அந்த கேக் பீஸ் அவுங்க சேல் பண்றாங்க அத ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணி பாரு நா நம்பர் தந்ததும்
ம் ஓகே சாம்புள்லா தருவாங்களா
ஆஹ் தருவங்க எப்படின்னா நம்ம காசு கொடுத்தா ஃப்ரீயா தரமாட்டாங்க
ஆ அதான பார்த்தே ஃப்ரீயா குடுப்பாங்களான்ட்டு
இல்ல இல்ல காசு குடுத்தாதா
ம் ஓகே குடுத்து பாக் பாத்துக்கலாம்
உம்
உம் எவ்ளோ ரேட்கு இருக்கு அவுங்க கிட்ட
நம்ம கஸ்டமைஸ் பண்றத பொறுத்துதா இருக்கு எனக்கு வந்து எ ஆச்சுன்னா எயிட் ஹண்டரட் ஆச்சுன்னு நினைக்கிறே லாஸ்ட் டைம் தம்பிக்கு
உம் பர பரவாயில்லையே ஆன்லைன்ல பாத்தா சும்மா ஹாஃப் கேஜியே வந்து ஃபோர் ஹண்ட்ரட் கிட்ட இருக்கும்
ஆக்சுவலி இவுங்க வந்து எப்படின்ன வச்சுக்கோயே வீடலயே ரெடி பண்றாங்க நம்ம முன்னாடி நாள் ஆர்டர் கொடுத்தாதா அடுத்த நாள் செய்வாங்க
உம் ஆமா ஆமா ஆமா முன்னாடி ஆர்டர் குடுத்தர்லா ஒரு நாள் முன்னாடி சொல்லிர்லா இந்த மாதிரி வேணுனு சொல்லிட்டு உம் நீ வேணா அவங்க நம்பர் சென்ட் பண்ணு அப்படி அந்த ஃபேன் தோனி அது கூட அது கூட அனுப்பி விடு உம் ஓகே வேற என்ன இப்ப சமைச்சு சமைக்க போணுமா நீ
ஆஹ் நா போய் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதா சமையல
உம் ஓகே ஓகே நா கூட கொஞ்சோ வேல இருக்கு வீட் ல நா போய் பாக்குறே
ஓகே ஓகே ஆ தோ நான் போய் அம்சு வுட்றே கட் பண்ணது ஓ பாய்